ஹலோ கே ஆ கேக்குது ஆ பேச்லா உங்க வ வேல எல்லா முடிஞ்சிடுச்சா வேல எல்லா முடிஞ்சிருச்சா கே
ஆ நால்லே இங்க வந்து த ஆ ஹல்
வந்துட்டால ஆ இப்ப கேக்குது ஆ இப்பக் கேக்குது
ஏ பொண்ணு ஸ்கூல்ல இ ருந்து அவ வந்துட்டா வந்து யூனிஃபார்ம் ஆஹ்
வந்துட்டா
ஆமா ஆமா இப் போதா வந்தா ஹாஃப் டே இன்னிக்கு ஸ்கூல்லு
ஆஹ்
இப்போதா வந்தா அவ்ளோ அழு கொண்டு வந்து கைல சா ஸ்கூல் மிஸ்க்கு கால் பண்ணா ஸ்கூல் மிஸ்கு கால் பண்ணா ஐயோ இன்னிக்கு ரொம்ப ஆட்ட மேம் உங்க பொண்ணு அவ்ளோ ஆட்டொ இன்னிக்கி மம்மி திட்டுவாங்க சோயா சொன்னாலு கேக்க மாட் டென்றா அவ்ளோ வெளையாட்றா ஏ உம் வெளாண்டு வெளான்டு அவ ஒயிட் யூனிஃபார்ம் எல்லா பிளாக் கர கரையாக்கு எல்லாமே எல்லோ எல்லோ எல்லோ
ஃபர்ஸ்ட்டு இன்னிக்கு ஃபர்ஸ் ட்டு டே ஒயிட் யூனிஃபார்மா அவளுக்
ஃபர்ஸ்ட்டு டே இல்ல இன்னிக்கு மண்டே ஒயிட் யூனிஃபார்மு இருங்க ஒரு நிமிஷொ